ஆ நல்லாருக்கேன் தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே ஒங்க ஊர் சைடுல என்னெல்ல மீன் வகைகள்லா கெடைக்கும்
மீனா
ஆ மீன் வகைகள் என்னன்ன மீன் வகைகள்லா
மீன் வந்து நறையா இருக்குது சீலா மீன் அப்பறோ வந்து வஞ்சர மீன் ஆ அ என்னது கெளுத்தி மீனு அப்பறோ இன்னொன்னு மத்தி மீன் அப்பறோ ரோஸ் கலர்ல ஒன்னு இருக்குமே அந்த மீன் பேரு ம் அ அந்த மீனு கனவா நா பொதுவா மீனே சாப்ட மாட்டேன் தோழி செஞ்சுக் குடுப்பேன் பிள்ளைங்களுக்கு அவுங்களுக் கு ஆ
இந்த வஞ்சர மீன் நாங்க சாப்ட்டதில்ல அதா கேட்ட
ஐயோ அதுல இருக்குற அது இப்போ அதாவது ஒரு இதே வந்து அவ்ளோ வெல அது
ஆமா அதனால வாங்குறது கெடையாது பட்ஜெட்டுக் தகுந்த மாரிதான வாங்க முடியும்
ஆமா ஆமா அது என்னக்காவது வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க அது புள்ளைங்க அவுங்கல்லா விரும்பி சாப்புடுவாங்க ஆ இதுலலா வந்து வந் வஞ்சர மீனு இந்த சீலா மீனு பாற மீனு இதெல்லா வந்து வறுத்தா ரொம்ப அதாவது வேற லெவல்ல இருக்குன் சொல்லுவாங்க அப்டி கேக்க புட்டு சாப்புட்ற மாரி அந்த மாரி இருக்கும் அ அப்றோ கெளுத்தி இந்த கெண்ட அதுல வந்து பெருசு பெருசா இருக்கும் அப்பறோ இன்னொரு மீன் பேர் என்னமோ தானே ரோஸ் கலர்ல ஒன்னு ஆஹான் அது இல்ல ம் ஆ வெல மீன் சொல்வாங்க அது ச சமச்சிருக்கே
வெல மீன் தல சூப்பரா இருக்கும் சாப்ட்றதுக்கு
நெத்திலி மீன் இருக்குல அதுல கறுவாடு வந்து அத் அதிகமா வந்து எங்க வீட்ல பிள்ளைங்க விரும்பி சாப்டுவாங்க துண்டு கருவாடு நெத்திலி கருவாடு இதெல்லா வந்து
அந்த கருவாட்ல நறையா சாயோ எடுத் விக்க கூடாதுனு சொல்லுவாங்க
வாரத்தில ஒரு நாளு ஆமா ஆமா வாரத்தில ஒர் ஒர் நாலா அவுங்ளுக்கு செஞ்சு குடுப்பே உம் அதா மீன்ல வந்து மத்தி மீன்ல வந்து ஒமைகா இருக்குறனால அதிகமா சாப்ட சொல்வாங்க உம் இருக் இதுல வந்து வஞ்சரோ வந்து சத்து அ ஒரு துண்டு சாப்ட்டாலுமே அவ்லோ சத்து கெடைக்கிது அப்டினு சொல்வாங்க பால் சொரானு கேள்வி பட்டுருக்கீங்ளா அது கொழந்த தாய்ப்பாலுக்கு குடுக்குறவங்களுக்கு அந்த பால்ஸூரா வந்து கொழந்தப் பிறந்த டைம்ல அத அந்தப் பால்ஸொராவ குடுப்பாங்க அது பால் நெறையா ஊரூ அதனால அந்த ஆ அந்த பால்சொறா வந் இது குடுப்பாங்க அப்றோ சூறா மின்துல அதுல புட்டு செய்வாங்க சு சுறாப்புட்டுன்னு சொல்லிகிட்டு
த்தஞ் சொல்லி சொல்லுவாங்க அது எப்டி செய்வாங்க தெரியுமா
அது ஒண்ணு இல்ல மீன நல்லா கழுவி சுத்த பண்ணி வேக வச்சு இல்ல ரொம்ப வேக வைக்க கூடாது லைட்டா வேக வச்சு எடுத்து அந்த முள்ளலா எடுத்திட்டு அப்டியே திருத்திரியா வரும்பத் திங்ளா ஆ அதுல வந்து அ தேங்காப்பூ திருவி போட்டூ சாப்பிறுவாங்க அதுதா சுறாப்புட்டு ஆ அதேதா அதேதா அது அது மீனே ஹேவ் சாப்பறவுங்ளுக்கு அது தெரிஞ்சுக்காது சாப்டுவாங்க மீனுக்குள்ளதா போய் என்னனாலு மோ வச்சுருந்து இது செய்ய இதாங்களே
ஹா
அதுலயு அவ்ளோ வெ ரைட்டி இருக்கு
எங்க அத்த வீட்டுல போனிங்கன்னா நெத்திலி வட சேய்து தருவாங்க நெத்திலி மீன்ல வட இந்த முள் எல்லாம் உருவி ட்டு இந்த மசலலான் போ இன்னும் வட வட செய்ற மாறி செய்துருவாங்க
ஆமா அதனால ஆஹ் மீன்லே ஆயிரம் வகை இருக்குது
ஆமா
கெளுத்தி மீனு கெண்ட மீனு அப் அப்புறம் அந்த இன்னொன்னு சீலா மீனு இதெல்லாம் வந்து கொளம்பு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஆனா ஐர மீன் சொல்லுவாங்க எனக்கு ஐர மீன் அவ்ளோ பிடிக்காது
எ பீசா தார்ருக்கு அது குலம்பு வெச் ஆ அதெல்லா கிராமத்துங்களல நறைய பேரு விரும்பி சாப்டுவாங்க அந்த மாரி மீல்லா ஆத்து மீன் குளத்து மீன்ல்ல
வெங்க்கு ஆத்து மீன் குளத்துலன்னு சாப்படுங்கன்னா வெறு கடல் மீன் மட்டு்தா
கிராமத்துல இருக்குறவங்களுக்கு அது பலகிடுச்சு கடல் மீன் வந்து அது என்னத்த இருக்கு சப்புன்னு இருகோ அப்டின்ட்டு விரும்ப மாட்டாங்க இந்த மீனை போய் ஆத்தலயே குளத்திலோ புடிச்சிட்டு வந்து அவங்கல்லா விரும்பி சாப்டுவாங்க
நறய இந்த யூ டியூப்ல எல்லா பாத்திருகே அந்த ஒரு அந்த இல்ல எப்ப என்ன சொல்ல ஒரு சாம்பல் கலர்ல ஒரு மீன் இருக் அ தொளிது ஒளியோ ஒலிக்க ஒலிக்க ஒலியவே செய்யாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க
ம்ம்
ய் போய் சாம்பல் இடையில போய் சாம்பல் வாங்கிட்டு வந்து அத போட்டு டே சொல்
கேபாங்க ஆமா ஆமா அது குறவு மீனு இந்த கெலத்தி இதுக்கெல்லா போட்டு தேச்சு இது பண்ணா செதில் நறைய இருகோ அதுல
ஆமா ஆனா இதுல பாத்துருக்கே யூ டியூப்ல எல்லா பாத்துருக்கே
சொல்றோம்ல குறவ மனு கெ கெலித்தி கெண்ட இதெல்லா வந்து அதுல தேச்சாதா அது போகு
ஆ ஹ ம்
அதுல தேச்சு இப்பதா எல்லா இது மாரி வந்துருச்சே பிர்ஷு மாரி அதுல தேச்சுகிறாங்க உம் அதுல இது பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துல வந்து இது மாரிதா எனக் ட்டு உக்காந்து ஆஞ்சு அத மீன் கொழம்பு வச்
ஆனா என்ன பெரிய மீன் சாப்ட்டாலு இருப்போனு நெத்திலி மீன் சால மீன்ல இர் னு சத்துருக்குன்னு சொல்றாங்க
நாமா சால மீனு வந்து பெரும்பாலுமே வந்து அவ்ளோ சத்துன்னு சொல்லி ப நறைய பேரு யூ டியூப்ல பார் ங்க வறுக்கறது சால மீன் கொழம்பு சாலமீன் வறுவல் இததா சொல்லுவாங்க அதுக்கடுத் மத் தந்தி மீன் சொல்றாங்க
ம்
து எப்பயாவது தா சொல்லுவாங்க பாத்துருக்கே ம் ம்
கனவா சாப்ட்ருக்கீங்களா
கனவா சாப்டதுல்ல, செஞ்சு குடுத்துருக்கே, நா எதுவு சாப்ட மாட்டே இத.
கனவா பொறிச்சாலே பொட்டி தெறிக்கிது.
ம் அது உரிப்பாங்க
ஆமா அது எழுப்பமாருக் ஆனா வந்து வேல வந்து ஈஸியா இருக்கு.
லப்பர் மாரி அது ம்
நாங்க கனவா மீன கொழம்பு வெப்போ இல்லாட் த ரோஸ்ட் வெப்போ இல்லன்னா பொறிக்கிறது. எடுத்தோ கூட்டு வெய்க்கிறது கனவத் தோரோன் சொல்லுவாங்க.
வந்து ம் அதா அதா
போய்ந் தெம்
ஆக மொத்தோ வந்து மீன் சாப்புட் டா கண்ணுக்கு ணுக்கு நல்லதுன் சொல்லுவாங்க அ சத்து கடைக்குது இந்த மாரி பெரிய பாற மீனு ச இந்த மாரி இருக்குல்ல வஞ்சரோம் இத்மேரி பெ கொஞ்ஜோ இந்த மீன்னா காஸ்ட்லியா உள்ளதெல்லா சாப் டா சத்து நெறைய கெடைக்குதுன்னு
இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லா வெல குடுத்த மீனெல்லா வாங்கவே முடியா ஏ பட்ஜெட்டுக்குற்துக் ஆண்டி நல்ல சாப்பிடணு ஆசயா இருக்கு ஆனா அதெல்லா வாங்கவே
ஆமா, சங்கராமீன்றுகு தீங்க்ளா அதுலப்
கேள்விபட்ருக்கே, சாப்டு சங்கராமீன நவரா மீன்தானேங்க சொல்லுவாங்க
அது இந்த ரோஸ் கலர்ல இருக்கு முள்ளு நெறய இருக் அது ஆஹ் வறுப்பா வறு, அதெல்லா வந்து ரொம் ரொம்பவு கொதிக்க விடக்கூடாது நல்ல கொழம்பு வெந்தோனே, போட்டோனே, ஒரு அஞ்சு நிம்ஷ த்துல எறக்கிட்ணு இல்லன்னா அப்டியே ஆமா முல்லுதான் தெரியு அதுல அது கொஞ்சொ பாத்துதா ஸ் செய்யணு சங்கரா மீன்ல அது எங்க வீட்டுக்கார என்னமோ தெர்ல அததா விரும்பி சாப்பிடுவாரு சங்கரா மீன் தா பிடிக்கும்பாரு பிள்ளைங்களுக்குல்லா இந்த இந்த மாரிப் பாற மீனு இது மாரி புடிக்கு அவறு அது கொழம்பு நல்லாருக்கு அதுனால அத சாப்டுவாங்க விரும்பி ஆஹ்ஹ அது இல்ல வெராமின்னு சொல்லுவாங்களே ஒண்ணு
வவ்வால் கணக்குல இருக்கு தெரச்சு ஆமா ஆமா ஆமா அது குரு க்குஹ் நல்லது சொல்லுவாங்க
ம்
இந்த ஆப்ரேஷன் பணி காந்சது ப்போ ஆப்ரேசன் பண்ணி ஊசிப்போட்டவங்களுக்கெல்லா குறுக்குகெல்லா நல்லது
மீனுலேயே அவ்ளோ உபயோக இருக் குது பாருங்க அதனாலதா மீன் அது ஒருத்தவங்க மீன் இல்லாம இருக்க மாட்டாங்க மீனு ஒரு துண்டா து வேணுங்குறாங்க
நாங்கெல்லா வாரத்துல ஆறு நாள் மீனு ஒர் நாள் மட்டு கறி
நல்லதுதான் நல்லதுதான் பல அதாவது சாப்பட கத்துக்கிட்டா ஆ அது கொஞ்சோம் மொர்னர் கம்மி விலையில தானே விக்கிது வாங்கி வச்சுக்க வேண்டியதான்
கம்மிவில இல்ல கடலோரம் இருக்க இருந்தாலும் கடலோர சைடு இருந்தாலும் கொஞ்சோ ரேட்டு கூ டதான் இருக்கும்
கூட தான் இருக்குது கடலிட்ட இருக்கவங்களுக்கு கே இந்த நிலமனா எங்கள மாரி சிட்டியில இருக்கிறவங்களுக்குல்லாம் எப்டி இருக்கும் அவ்ளோ வேலையிலதான் வந்து விக் விக்கிறாங்க இங்க வேற அதாவது என்னைக்காவது கம்மியா கிடைக்கும்போது நல்ல மீன்னா கிடைக்கும்போது பிள்ளைங்க பையனும் வாங்கிட்டு வந்து பெசரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவான் இந்த மத்த நாள் ஸ் சாப்படும்போது ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்து வறுத்து தொட்டுக்க குடுத்துடுறது அது இருந்தா சோறு இறங்குதுங்கிறாங்க மீன் இருந்தா உம் சாப்பிடுவாங்க
ங்களாசிப்பி
சொல்லுவாங்க அது நா சாப்பிட்டதுல செஞ்சது இல்ல அது
சிப்பி சூப்பரா இருக்கும் அதாவது அந்த அந்தந்த சி சன்ல்ல அது கெடைக்
அந்த கடல்லயே எவ்வளோ வகை இருக்கு பாருங்க அவ்வளோ இருக்குது பாரு நண்டு இருக்குது ஏறள் இருக்குது சிப்பி நீங்க சொல்றது இருக்குது இத்தன வகை மீன்கள் இருக்குது
சிப்பினா நாங்க ஆனா அந் ஒரு க இதுல சீசன்லதான் அது சிக்
இல்ல இந்த பொறி மாரி ஒண்ணு இருக்கு தெரியுமா ஒரு மீட் அ பொரியாட்ட அந்த மீனை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்லோன்லல்லாம் பாார்த்தீங்கன்னா சம்பல் சொல்லுவாங்கல ரொட்டி இருக்குல மைதால வந்து ரொட்டி செய்வாங்க அ அந்த ரொட்டிக்கு இந்த சம்பல் வந்து அதாவது வெங்காய தக்காளி தேங்கா இதெல்லா சும்மா ஒரு ஓட்டு திருவி அப்படி இது மாரி திருவிட்டு லாஸ்ட்டா அந்த மீன் இருக்குதிங்களா பொரிமாரி இருக்கு சொல்றேல்ல அந்த மீனை வந்து அதுலப் போட்டுருவாங்க அதுக்கு பேரு கூட என்னமோ சொல்லுவாங்க சீன்னா சீன்றபேருல வரும் அந்த பேரு அந்த மீன் பேரு மாசி
மாசி மாசி கறுவாடா
இல்ல அது அந்த மாரிதான் இருக்கும் அத வந்து இந்த சம்பல்ல வந்து ஒரு ஓட்டு போட்டு தொவையல் மாரி உரு உண்டையா வச்சிருவாங்க
ஆனா நாங்க வந்து மாசிக் கருவாடுதா கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாசி கண்ணொண்ணு இருக்காது சும்மா கல்லு மாரி இருக்
நீங்க ஸ்லோன் பக்கம் போனிங்கனா இதுதாருக்கும் இந்த மாசிய்ய போட்டு அந்த சம்பல்ல உருண்டையா தொவையல் மாரி வச்சிருவாங்க அத வந்து என்னா செய்றத் து இந்த மாரி னா பண்ணுவாங்கனா ஆ இந்த உ ரொட்டி மாரி செஞ்சு அத அதுல தொட்டுகிட்டு சாப்புடுவாங்க அது இல்லன்னா அவுங்களுக்கு எறங்காது ஒவ்வொரு நா டு ஊரு பழக்கருக் இல்ல அது மாரி அவுந்த இதுல
ரோட்டாக்கு எறச்சக்கறி இல்லாம நம்முது எறங்க
அ அது மாரி அவுங்க வந்து அந்த சம்பல் இல்லாமல்லாம் போமுடிய சப்ட மாட்டாங்க அது அவள் ளோ அவுங்களுக் சத்துன்னு சொல்லிட்டு அடிக்கடி அததான் எடுத்துக்கறாங்க எவ்வளவோ இருக்குது தொவையல் செய்றாங்க புட்டு செய்றாங்க மீனுன்னு எடுத்துக்கிட்டா கொழம்பு வறுவலு க்ரே ஆ க்ரேவி அது இதுன்னு ஆயிரதெட்டு வகையிருக்குது
அ செல பேர் வந்து ந நெறைய கூட்டு வைக்காம சாப்டவும் மாட்டாங்க
ஆமா ஆமா
நம்மல்லா அப் பி இல்ல நமக் வெக்கதுக் மடிப்போம் செரி இதுக் இந்த கூட்டுருக்கே தீரவும் செய்யாது அப்டின் நெனப்போம் ஆனா செல ஊர் வெல்லா பாத்திங்கன்னா அந்த கூட்டு இந்த கூட்டு எந்த கூட்டு எல்லா கூட்டும் இருக்கும் வக வகயாரிக்கும் நம்ம வீட் வீட்லதா வெஷொ ஆனா தீராது அதா ஒண்ணு
மீன் பிரியர்கள் இருக்குற எடத்துல கண்டிப்பா மீன பத்தி அதிகமா வந்து அ இது பண்ணுவாங்க தெரிஞ்சி வெச்சிருப்பாங்க என்னென்ன மீன்ல என்னென்ன சத் ட்டுருக்கு இந்த சாப்டா நம்ம ஒடம்புக் எப்டி நல்லத் து அப்டிங்குறது கண்டிப்பா தெரியு தெரியாமருக்காது
ஆமா செரித்தோழி உங்கள்ட்ட பேசுனத் ரொம்ப மகிழ்
ஆ நான் செரி நன்றிங்க